ஹலோ சிஸ்டர் நல்லாருக்கிங்ளா
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கிங்க
ஆ நா நல்லாருக்கே சிஸ்டர்
ம் ரொம்ப நாள் ஆச்சாட்ருக்கு கால் பண்ணி
ஆ ஆமாங் சிஸ்டர் பேசவே முடியல
ஆமாமா நேத்திக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ம்
ஆ சொல்லுங்க சிஸ் டர் ஆ அதா நானு டிஃப்ரெண்டான ஃபுட்ஸ் பத்தி உங்ககிட்ட எதுவு ஷேர் பண்ணிக்லா அப்படின் சொல்லி பேசலான் நெனைச்ச சிஸ்டர்
அப்படிங்ளா சேரி சொல்லுங்க
ஆ அதா நானு இந்த ரீசெண்ட்டா மதுர சைடு போயிருந்தன்னா அங்க ஃபேமஸ் ஃபுட்ஸ்லா கொஞ்ச பாத்துருந்த அங்க இந்த பரோட்டால்லா ஃபேமஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த ஐரமீன் கொழம்பு அ அப்புறம் இந்த ஜிகர் தண்டா இதெல்லாம் அவங்கள அ அவங்களோட ஸ்டைல்ல வந்து அதெல்லாம் இது பண்ணியிருந்தாங்க அப்புறம் இந்த மல்லிகை போய் கூட அங்க வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாங்க ஆ அதனால சரி அதை பத்தி ஆ சரி அதை பத்தி த்த உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டிஸ்டிக்கும் ஒவ்வொரு ஃபேமஸ்ல சிஸ்டர்
எடுத்துட்டீங்கன்னா பருப்பு சாரம் பருப்பு சாதம் அரிசி பருப்பு அந்த மாதிரி அவ ம்
அதெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்களா சிஸ்டர்
நானா நானும் தெரியேன் ஒவ்வொரு க ஒரு ஸ்டேட்டோடதும் பண்ணி பார்ப்பேன் சம்டைம்ஸ் சொதப்பிரு நான் என்ன பண்ணுவே ஒவ்வரு ஒவ்வொரு ஏரியாவுக்கா போயிட்டு பாப்பே இங்க என்ன இருக்குன்னு மதுர ஆனா நான் கேள்விப்பட்ருக்கே இந்த பரோட்டோ இந்த சாப்பாடுனா மீன் கொழம்பா அதெல்லா கேள்விப்பட்டிருக்க ஆனா இன மாரி பண்ணதுல நீங்க போய் டேஸ்ட் பண்ணிட்டீங்க எப்டியோ
ஆ ஆமாங்க சிஸ்டர் நா டேஸ்ட் பண்ணி பாத்த ஆனா ஐரமீன்கொழம்புல நா டேஸ்ட் பண்ல நா கொஞ்ச வெஜிடேரியனா அதனால இந்த பரோட்டா இதல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்தே நல்லா இருந்தது சிஸ்டர்
வேற என்னென்ன டிஸ்டிக் போய்கீங்க
ஆ வேற அந்த திருநெல்வேலிக்கு போனோ சிஸ்டர் அப்ப கூட அல்வா ஃபேமஸா இருந்தது அந்த சைடு அதுக்கப்புற வந்து அங்க வந்து பேமஸா இங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி பருப்பு சாதம் மாதிரி அங்க வந்து இந்த சொதி கொழம்புன் சொல்லி சொல்றாங்க அது எப்டின்னா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லா சொதி கொழம் அப்டின்னு ஒரு டிஸ் பண்றாங்க அங்க அங்க அங்க எப்டின்னா அது வந்து இந்த நம்ம இது போடுறல கேரட்டு பீன்ஸ் உருளகெழங்கு இதெல்லாமே வந்து ந்து நீட்ட நீட்டமா கட் பண்ணிக்கிறாங்க கட் பண்ணிட்டு தேங்கா இது மசாலா ஐட்டம்ஸ் எதுவுமே தேக்கா சேக்காம தேங்கா அந்த மிளகா சீரக அரைச்சு அது வந்து யாராது நியு யுவா மேரேஜ் ஆயிருந்தாங்க அப்டின்னா வந்து அங்க அது வந்து ஃபேமஸ் அப்டின்னு சொல்ல சொன்னாங்க அப்பறம் அங்க வந்து இந்த ஆ விருந்து மாதிரி அதாவது கல்யாணம் முடிஞ்சு அந்த மூணாவது நாள் இருக்கு பாத் திங்களா அப்ப வந்து இந்த சொதி கொழம்பு சாப்பாடுன்னு சொல்லியே போடுவாங்களாமா அந்த தேடு டே வந்து அந்த அவங்களு க்கு வந்து அத போடுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்பற வந்து இந்த உளுந்து இருக்குலங்கள சிஸ்டர் நம்ம இந்த கருப்பு உளுந்து இருக்குல அதுல கூட வந்து சாதம் உளுந்துஞ்சோறுன்றது கூட அங்க வந்து ஃபேமஸா திருநெல்வேலி சைடு வந்து அதுவு இந்த ஆ பிள்ளைங்க வந்து இந்த பூப்பணித நீராட்ட விழா அதெல்லா பண்ணுவாங் ல்ல அந்த டைம் வந்து அந் அந்த உளுந்து சாத வந்து செஞ்சு இந்த களி இதெல்லா நல்லெண்ண ஊத் தி அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லி அங்க அந்த அதுவும் நல்லா பேமஸ் த ஆரம்பிச்சுச்சி திருநெல்வேலி சைடு சிஸ்ட
நீங்க திருநெல்வேலி பக்க போய் நாகர்கோயில் பாத்தீங்கன்னா அங்க உல்ல இந்த வெஜிடபிள்ஸ்ல போட்டு இது குப்பாங்க அது கூட அங்க ஃபேமஸ் இல்லயா இந்த எல்லா காயும் போட்டு அவியலு
அவியல் ஆமா ஆமா அவியலு ஆம் ஆ
அது பக்க தான திருநெவேலி பக்க
ஆமா திருநெல்வேலி தான் நாகர்கோயில் ஆமா திருநெல்வேலிலையுமே அவையல்ன்றது வந்து கொஞ்ச ஃபேமஸா தா பண்ணுவாங்க
அ அது எல்லா வெஜிடபிள்ஸ் போட்டு ஹெல்தில்ல அது குயிக்காவு பண்ணயிரலா ம்
எந்த மசாலா டைம் சேத் க்காம இந்த தேங்கா பால்ன்றது இந்த உடம்புக்கு வயித்துக்கு இதெல்லா நல்லது ம் சொல்றாங்கல புண்ணெல்லா ஆத்தும் சொல்லிட்டு
வேற வேற என்ன டிஸ்ரிக்ல நீங்க
அப்படியே வந்தா அந்த கோவில்பட்டி சிஸ்டர் கோவில்பட்டில என்ன ஃபேமஸ் சொல்லுவாங்க அப்படின்னா இந்த கடலமிட்டாய் சொல்லுவாங்க இன்னொன்னு அங்க வந்து நம்ம இந்த உருளக் கெழங்களா பொறியல் பண்றோல சிஸ் த அதுல வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா நம்ம என்ன பண்ணுவோ இந்த பொடி அந்த பொடி தனியா பொடி வத்த பொடி என்ன பொடியோ எல்லா பொடியும் போட்டு ஒரு கலர்ஃபுல்லா கொண்டு வந்துருவோ ஆனா அங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வெங்காய பச்ச மிளகா தாளிச்சு சிஸ் டர் அதுல போட்டுட்டு அதுக்கு மேல தேங்கா பூ துருவி போட்டு அது வந்து கோவில்பட்டி அந்த சைடுல அந்த மாரி பண்றாங்க தேங்கா பூ மட்டு போட்டு எந்த ஒரு மசாலா ஐட்டம்ல கிடையாது வெறு அந்த தேங் அந்த பச்ச மிளகா வெங்காய வதக்கி அதுல தேங்கா போட்டு அது ஒரு டேஸ்ட்டா ச் ஆ நல்லா இருக்கு அ பொடி எதுலா ஆட் பண்ணாம அது டேஸ்ட்டா வந்து நல்லா இருக்
அப்ப கடல முட்டாயு இல்லாம உருளைக்கிழங்குலையு அவங்க இது பண்றாங்க
ஆமா அங்க இது பண்றாங்க ஆமா அந்த இதெல்லா போடாம ம பண்றாங்க அங்கயு அது நல்லா இருந்துச் சேரிங்க சிஸ்டர் ஆ நீங்க வேற எங்கேயாது போயிருக்கீங்களா
நா எங்க நா வந்து நாகர் கோயில் சொல்ற மாதிரி நாகர் கோயில்போனேன் அங்கதா மீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் தேட்ர
உம் அந்த பழ பஜ்ஜி கூட நாகர் கோயில் சைட் தான சிஸ்டர் பேஃமசு இருக்கு
பழ பஜ்ஜியா ஆ இதுக்கு கோயத்தூர் கூட அது ஃபேமஸ் தானங்க என்னன்ன நியர்பை இல்ல பாலக்கடு அதனால அது பழபச்சி இப்ப எங்க போனாலு இது ஏன்னா எனக்கு அங்க போய் டிஃப்ரண்டா பண்தால து எனக்கு அந்த அவியல் டிப்ரெண்டா இருந்துச்சு என்னதா நம்ம வச்சாலு அந்த ஊர் டேஸ்ட்டோதுங எனக்கு வரல அவிங்க என்ன பண்றாங்கன்னே தெரியல அந்த ஊர் டேஸ்ட் வந்து இங்க வரல ஆ அது நல்லாடி கொண்டரச்சு மித்தபடி பாத்தீங்கன்னா அங்க ஃப்ரூட்ஸ் ஓட சிப்ஸ் எல்லா அதிக இல்லையா பனானா ஆகட்டும் ஜாக்ரூட் ஆகட்டு இதெல்லா வந்து சிப்ஸ் அதிகமாகங்கிறது தத்து அதாவது கேலோட சாயல் தானே அதனால அவங்க கொஞ்ச இதெல்லா அது அதிகம் போல ம் அதெல்லா டிப்
சிப்சு பலா பழம் சிப்ஸ் சு அதெல்லா வந்து அந்த சரௌண்டிங் இந்த கேரளா பார்டர் சரௌண்டிங்லதான வந்து அதிகமா வந்து வரு
கும் ஆமா ஆமா அங்க அது கடைக்கு அதே மாரி இன்னொன்னு வந்து அவங்க மீன் குழம்பு சூப்பரு அது நம்ம வந்து எல்லா மசாலா போட்டு தள்ளிடுவோ எல்லாத்துலயு போடு அ அவங்க போடு அவங்கங்க வீட்ட எல்லாத்தையு ஒட்டுக்க போட்டு எல்லாத்தையு அரைச்சு ஊத்தி சீரகம் இந்த மாதிரி தேங்கா எல்லா அரைச்சு எல்லாத்தையு கையில விட்டு மிக்ஸ் பண்ணி மண் இந்த பாட் இருக்குல அதுல போட்டு முடி வச்சறங்க அந்த மண் சட்டில் போட்டு மூடி வச்சடுறாங்க மூடி எடுத் அது ஒரு டேஸ்டா இருக்கு நம்ம பாருங்க இருக்கிற எல்லா மளவத் த்து என்ன என்ன பொடிருதோ எல்லாத்தையு போட்டு கொதிக்க வச்சுருவோ அவங்க அந்த மாரி அதோட் டிஃப்ரென்ட்டா இருந்துச்சு நார் கோயில அப்புறம் சைடு பாத்தீங்கன்னா மதுர சைடு ந போனது இல்லைங்க சென்னை சென்னைனா எனக்கு பிரியாணி தாங்க சென்னை சேர்பன் ஆமா அங்க வந்து நீல இது பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லியா மசாலாவே அதுல இருக்காது ஆனா அது டேஸ்ட்டா இருக்கு அது ஆமா அந்த மாதிரி அ அங்க சென்னையோட ஃபுட்லா எனக்கு அது புடிச்சிருந்தது
உம் அதே இது சென்னையில ஆ பீச் சைட்லா போனிங்கன்னா வச்சுக்கோங்களே நீங்க சொன்ன மாதிரி அந்த மீன் வரவல் அந்த சீஃபுட்ஸ் ல்லாமே அந்த பீச் சைட் ஃபுல்லாமே இருக்கு சிஸ்டர் அந்த இப்ப ஒவ்வொரு கடயு இப்ப ஃபேமஸ் ஆகி ஒவ்வொரு கடப்பேர்ல சொல்றாங்க ஆமா அந்த குழம்புல வந்து அங்க கடவாய்லந்து அந்த மீன் ஃபுட் எல்லாமே வந்து அந்த சரவ்ண்டிங்ல ஃபுல்லாமே கெடக்கிது அங்க போனாங்கன்னா அ பீச் சுக்கு பிள்ளங்கள கூட்டிட் போனம்மனயு ஆச்சு அங்க பிள்ளகள விளையாட விட்டு ஒரு என்ஜாய்மண்ட் பண்ணிட்டு அப்டியே சாப்ட்டுட்டு வர்ர மாதிரி இருக்கு அங்க போய் சென்னை ஃபுல்லாமே நீங்க சொ ன்ன மாரி பிரியாணி தா ரொம்ப
ஆமா ஆமா பிரியாணிதா அது அவுங்களோட ஸ்பெஷலே வந்து அவ நம்ம வந்து மசாலாவா இருக்குல்ல நம்ம சாப்ட்டாலே நமக்கு அது தெரியுல்ல பட் ட எல அந்த மாதிரி இருக்கு அவங்க சாப் பாடு க கலராவு இருக்கு ஆனா அந்த மசாலா தெரியவே தெரியாது ஆன டேஸ்ட்டா இருக்கு
ஆமாங்க சிஸ்டர் நானு கூட அந்த ஆ சாப்ட்ருக்கே ஆம்பூரு பிரியாணின் சொல்லிட்டு அது எப்டின்னா நம்ம வந்து இந்த மொளகா படியலா வந்து நம்ம பாக்கெட் ஐட்டம் போட்டு இது பண்றோ அவங்க அந்த மொளகா வத்தல வந்து கொஞ்ச நேரோ சுடுதண்ணில ஊற வச்சு அரச்சு அவ்ளதா அதுதா அவுங்க காரத்துக்கான அந்த எந்த இன்கிரீடியன்ஸு கெடையாது அத வெ வெறுமன அரச்சு பண்றாங்க அது வந்து அது ஒரு டேஸ்ட்டா வந்து நல்லா இரு
அப்புடியா சேர் சேர் சேர் செரி அப்டியே எப்டி கீழ எறங்கி வந்து வேற எதாவது டிஸ்ட்ரிக் போய்ருக்கீங்ளா
வேற அ தூத்துக்குடி ப எப்புதட்ட வந்து திருநெல்வேலி ஸ்டைல் தா அங்கயு ஃபாலோ பண்றாங்க அங்க தூத்துக்குடி போனா வந்து இந்த மக் மக்ரூன்லா ஃபேமஸா கெடைக்குது இந்த சின்ன புள்ளைங்க ஸ்னாக்ஸு சாப்பற்றாங்க பாத்தீங்ளா ஆமா அங்க அந்த மக்ரூனு அப்பறோ வந்து அ அங்க உப்பளங்கள்லா நெறைய இருக்கு பாக்க பஸ்ல போம்போதுதா பாத் உப்புடி உப்பு எப்டி மே பண்றாங்க அப்டின் சொல்லிட்டு உப்பளங்கள்லா அங்க வந்து கொஞ்சோ அதிகமா இரு
நீங்க இந்த சைடு தானோ திருநவேலி நாகர்கோயிலா ஹலோ ஹலோ ஹலோ